வணக்
ம் தோழி
வணக்கம் சகோதரி காலை வணக்கம்
காலை வணக்கம் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே சகோதரி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே பா
வீடல எல்லாரு நல்லா இருக்காங்களா சகோதரி
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
சேரிங்க சாகோதரி
இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாங்க
ஆ இன்னைக்கு நீ சொல்லுங்க ஏதாவது நம்ம நீங்க சொல்றத பத்தி நம்ம கண்டினியூ பண்ணி பேசலா சகோதரி
ஆ சரிங்க உங்ளுக்கு கிளியரா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சாகோதரி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ இல்ல ஒலி வந்து ரொம்ப கம்மியா கேக்குது தோழி
ஆ இப் இப்ப கேக்குதுங்களா சகோதரி
இல்ல தோழி ரொம்பவுமே கம்மியாயிடுச்சி
ஆ ஹலோ கேக்குதுங்ளா
தோழி கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க சகோதரி உங்ளுக்கு கேக்குதுங்களா
இப்ப கேக்குது
ஆ சொல்லுங்க சகோதரி எத பத்தி பேசலா நம்ம இன்னக்கி
ஆ நம்ம வீட்டு தோட்டம் பத்தி பேசுவோங்ளா
ஆ வீட்டு தோட்டம் மீன்ஸ் நாங்க அந்த மாதிரி வீட்டு தோட்டல்லா அமச்சதுல்ல சகோதரி அத பத்தி எனக்கு எதுவு கிளியரா தெரியாது
ஓ சரிங்க தோழி சரி நீங்க ஏதோ ஒரு டாப்பிக் சொல்லுங்க சேமிப்பு பத்தி பேஸ்லாமா
ஆ கா சேமிப்பு பத்தி பேஸ்லா சேமிப்பு வந்து நமக்கு எவ்ளோ இம் பாட்டன் அத பத்தி நம்ம பேசலாமா சகோதரி
ஆஹ் நிச்சயமாங்க நிச்சயமா
ஆ சேரிங்க சகோதரி உங்களுக்கு கொழந்தைங்க இருக்காங்களா சகோதரி
ஆமா தோழி ஒரு ஒரு மகன் இருக்கா
ஓ ஸ்கூல் போறாங்களா சகோதரி அவங்க
ஆ பெரிய பைய தோழி பதனொன்னாவது படிக்கறாங்க
ஓ சேரி சேரிங்க சகோதரி
ம் உங்ளுக்குங்க தோழி
ஆ எனக்கு ஒரே ஒரு பையன் தா சகோதரி அவனுக்கு இப்பதா சகோதரி ஒன்ர வயசு ஆகுது
ஓ செரிங்க செரிங்க தோழி செரிங்க
ஆ நீங்க தனியா இருக்கீங்ளா சகோதரி இல்ல அத்த மாமா கூட இருக்கீங்ளா
இல்ல தோழி நாங்க வந்து தனியாதா இருக்கோ
சேரி செரிங்க சகோதரி
அ ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடிதா அவங்க வந்துட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட் டாங்க அது வரைக்கி கூட்டு குடும்பமா தா இருந்தோ தோழி இப்ப தனி குடித்துனமா தனி குடிய மா தா இருக்கோ
சேரி சேரிங்க சகோதரி
ஆ சேமிப்புங்கிறது வந்து நிச்சயமா நமக்கு வாழ்க்கையில வந்து ஒரு இன்றியமையாதது ஆ நம்ம நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அப்டின்னா நம்மள வந்து கடன்ல இருந்து தவிர்க்க கூடிய ஒரு மிகப் பெரிய ஆயுத தமா தா நம்மளுடைய சேமிப்பு பணம் வந்து இருக்கு சேமிப்பு பழக்கம் உள்ளவர்கள் அ நிச்சயம் வந்து வாழ்க்கைய திட்டமிட் மிட்டு நடத்த முடியு நாங்க வழக்கமா என்ன பண்ணுவோ அப்டின்னா இப்ப அடுத்த மாதம் வருது அப்டின்னா அந்த மாதத்துக்கு ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே அடுத்த மாதம் வரக்கூடிய செலவுகள் என்னென்ன அப்படிங்கறது வந்து ஒரு பட்ஜெட் மாதிரி போட்டுக்குவோம் தோழி
ஓ சேரி சேரிங்க சகோதரி நீங்க வந்துட்டு எதுல சகோதரி நீங்க ஏதாவது பேங்க்ல ஏதாவது வந்து டெபாசிட் அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா சகோதரி எந்த எதுல எதுல பண்ணுனா வந்து பெஸ்ட்டா இருக்கு சகோதரி நமக்கு வந்து சேவிங்ஸ் பண்றது
ஆ தோழி நா வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா இந்த சேமிப்பு வந்து அ ஒரு நான்கைந்து விதமா பிரிச்சுதா பண்ணுவோ ஆ ஏ அந்த மாதிரி அப் அப்டின்னா ஆ நமக்கு வந்து குறுகிய கால சேமிப்பு நீண்ட கால சேமிப்பு அந்த மாதிரி எல்லா பல வகைகள் இருக்கு இப்ப நமக்கு ஏதாவ்து ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் தேவை அப்டின்னா நம்ம குறுகிய கால சேமிப்பு போல்லாம் அது வந்து நம்ம போஸ்ட் ஆபிஸ்ல ஆர்டி அந்த மாதிரி வந்துட்டு போட்லாம் தோழி
நீங்க அந்த ஆர்டி வந்து இல்ல சகோதரி நீங்க போஸ்ட் ஆபீஸ்ல ஆர்டி அந்த மாரி போடும் போது மாதம் மாதம் நீங்க அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்குங்க இல்ல ஆறு மாசத்துக்கு ஒண்ணு வர்ஷத்துக்கு ஒரு தடவை நீங்க மா
அது நம்ம எப்டி வேணா கட்லான் தோழி நம்ம வழக்கமா மாதம் மாதம் கட்டுற மாதிரி தா ஆர்டி போடுவோ
மாதத்துக்கு எவ்ளவு சகோதரி நமக்
அது நம்ம எவ்ளோ வேணா கட்டலாம் தோலி இப்ப நமக்கு தபால்துறைல வந்து ட்டு முன்னூறு ருவா ஐநூறுவா எட்நூறுவா ஆயிரம் ரெண்டாயிரம் எப்டி வேணா பண்ணலா நா வந்துட்டு ஒரு ஐநூறு ருபாய் அந்த மாதிரி வந்துட்டு போடுவோ
ஓ நீங்க எத்தன வருஷ சகோதரி நீங்க போட்டிருக்கீங்க
அஞ்சு அஞ்சு இப்ப நா போடல தோழி நான் அஞ்சு வருடம் போட்ருந்தே இப்ப தம்பிக்கு பீஸ் கட்டுறதுக்கு வேணு அப்டிங்கறதுக் க்காக மூன்றாண்டு காலம் முடிஞ்சனே அந்த பணத்த வந்து
அவ்ங்க சகோதரி நீங்க மாதம் ஐநூறுபா கட்டும் போது உங்களுக்கு எவ்ளோ சகோதரி மூணு மாதஆண்டு
மூணு மூன்று வருடத்துக்கு வந்து பதினெட்டாயிரோ வரு தோழி வருடம் ஆறாயிரம் ருபாய் ஆ வட்டி வந்து நமக் கு ஆமா தோழி வட்டி வந்து நம்ம அஞ்சு வருடம் கட்டுன வட் வட்டி கொஞ்சம் கூடுதலா வரு தோழி இல்ல அப்டின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு நான்கு சதவீதம் ஒரு முன்னூறுபாய் நானூறுபாய் சேத்தி வரு அவ்ளோதா தோழி ஆ ஆனா அஞ்சு வருடம் வந் து நம்ம சேத்தி கட்டும் போது உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் வரைக்கு நமக்கு வந்துரு ட்டு சேத்தி லாபம் வந்து கெடைக்குதோழி
நீங்க சகோதரி வருடத்துக்கு நீங்க ஆறாயிரம்னு சொல்றீங்க அஞ்சு வருஷங்க போது முப்பதாயிரம் வருது ங்களா அப்ப வந்து ப வட்டியோடு சேத்தி முப்பத்தஞ்சாயிர முப்பத்தி ஆறாயிர வருங்களாட்டுக்கு
முப்பத்தாறாயிர வந்துட்டு வரு தோழி
சேரிங்க ஆனா இத விட வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு நல்ல பிளான் வேற ஏதாவ்து வட்
வேணு அப்டின்னா அ நாங்க இப்ப புதுசா ஏ இப்போ தகவல் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இது பண்ணோ அப்டின்னா கூட்டுறவு அ வங்கின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு சு தோழி கூட்டுறவு அதாவ்து கோ ஆப்பரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவோ
ஆ தெரியு சகோதரி அதுல வந்து ஆ
டு நா வந்து பகுதி நேர ஊழியரா நா வந்துட்டு இப்ப வேலை எடுத் ம் தோழி
ஓ நீங்க வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்களா சகோதரி இல்ல ஏதாச்சு ஆல்ரெடி
நா வந்து இது இன்டர்வியூ அட்டன் பண்ணி இது பண்ணனது ஆல் ரெடி நா வந்துட்டு எல் ஐ சி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுல எல்லா வந்துட்டு முகவரா வேல பாத்திருக்கே தோழி முன் அனுபவ இருந்துது அதனால இது வந்து ஐ சி சி சி எஸ் எல் ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தோழி இண்டியன் கோப்ரேட்டிவ் சொசைட்டி அதுல வந்து வேலைக்கு வந்து ஆள் எடுத்தாங்க பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு அதுல வந்து பாத்தோ அப்டின்னா நமக்கு இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க தோழி
அதுல எந்த மாதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணம்னா அமௌண்ட் நமக்கு அதிகமா வரு சகோதரி
இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதுல வந் து என்னன்னா தோழி நம்ம ஒரு வருடம் காலத்துல இருந்து ஏழு வருடம் வரைக் கி நமக்கு சேமிக்கக்க கூடிய ஆண்டு கால வந்து அங்க குடுத்துருக்காங்க இப்ப நம்ம வந்து அ ஒரு வருட நம்ம கட் றோ அப்டின்னா நமக்கு வந்து ஒன்பதரை சதவீதம் வட்டி வந்து தருவாங்க தோழி உங்களுக்கு குறைந்தது ஐநூறு ரூவாயில இருந்து நீங்க அதிகபட்ச எவ்ளோவு வேணாலு போட்டுக்கிலா தோழி ஐநூறு ரூவா ஆயிர ரெண்டாயிர ஐயாயிர பத்தாயிர அது வந்து எவ்ளோ வேனா போட்டுக்கலா ஆனா மாதந்தோறு கட்டக்கூடிய ஆ பணமா வந்து இருக்கணு தோழி நம்மளால சமாளிக்க முடியக்கூடிய தொகையா இருக்கணு ஆ இப்ப அதுல வந்துட்டு நா ஆ சொல்லுங்க தோழி
இல்ல சகோதரி ஒரு வருட நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து இப்ப சப்போஸ் நம்ப நீங்க சொல்ற மாரி ஒரு வருஷ நம்ம டெபாசிட் பண்ண மாச வந்து ஐயாயிர பத்தாயிர பெரிய அமௌண்ட் கட்டுறவங்களுக்கு அது ஒரு நல்ல பலனா இரு க்கு சகோதரி குறைந்தஅமௌன்ட்டில் ஐநூறு ஆயரோ அவுங்க கட்ரவங்களுக்கு ஆ இப்ப கேக்குதுங்களா
ஆ
இல்ல சகோதரி நம்ம வந்து இப்ப ஐநூறு ஆயரோ கட்றவங்களுக்கு நீங்க சொன்ன மாரி மூணு வருஷ அஞ்சு வர் ஷோங்கிறவங்களுக்கு தா சகோதரி அது செட் ஆகு
ஆமா தோழி நா வந்து ஐந்தாண்டு கால போட்டிருக்கே தோழி ஏன்னா அ ஊழியர் அப் டிங்கறனால குறைந்தது நம்ம வந்து ஐ இந்த ஆண்டு காலம் வந்து கட்டணும் நம்ம பேர்ல ஒரு பாலிசி கட்னா மட்டும் தான் இன்டர்வியூல செலக்ட் ஆனாலும்மே ஒரு பாலிசி ஓனா போட்டா மட்டும்தான் நமக்கு அங்க வந்து வேல கெடைக்கும் தோழி
ஓ சேரி சேரிங்க சகோதரி ஆனா நெறைய பேர் வந்துட்டு சகோதரி ஆனா வந்து மற்ற பேங்க்க கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபிஸ் தான் வந்துட்டு அங்க வட்டியுமே அதி போண்
ஆ போஸ்ட் ஆபிஸ்ல வந்து உங்களுக் கு ஏழ்ரை சதவீதம்ல இருந்து எட்ரை சதவீதம் தருவாங்க தோழி
ஆ இல்ல சகோதரி அது வந்துட்டு இந்த வயசு வச்சி இல்ல சகோதரி இந்த வயஸ் வச்சி கால்குலேட் பண்ணி குடுக்குறாங்க இல்ல பொதுவாவே ஆம்
இல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அது ஆர்டி கெடையாது தோழி ஆர் பி எல் ஐ ரூரல் லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் வயது பொறுத் து உங்களுக்கு மாறுபடும் ஏன்னா அதுலயும் ஒரு ஜின்ன சேமிப்பு வந்து நம் போட்டுட்டுருக்கேன் தோழி ஆ அது வந்து நம்ம கட் ற்ற பணத்துக்கு உங்களுக்கு வருடம் தோறும் நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் போனஸ் தருவாங்க தோழி
ஓ அந்த போனஸ் வந்து நம்ப நம்ம அக்கௌண்ட்லக்கு நம்ம செலவுக்கு எடுத்துக்கலாமா சகோதரி
பீஸ் அக்கௌண்ட்லயே தான் இருக்கும் தோழி அது வந்து எட்டாண்டு பத்தாண்டு பன்னிரெண்டாண்டு அந்த மாதிரி அவங்கவுங்க வயது பொறுத்து அந்த சேமிப்பு வந்து நம்ம மாத்திக்லாம் அது முழுமையா முடியும் போது மட்டும் தான் தோழி உங்களுக் இப்ப வந்து அந்த போனஸ் அமௌண்ட் தருவாங்க சப்போஸ் இப்ப ஒரு எக்ஸாம்பிலுக்கு ஒரு லட் ஜம் நீங்க வந்து ஒரு பத்து வருஷத்துல சேக்றீங்கன்னு வச்சிக்கங்கள வருஷத்துக்கு மாசத்துக்கு வந்து ஒரு ஏழு நூறு ரூபாய் அந்த மாதிரி கட்டுறீங்கன்னு வைங்க இப்ப பத்து வருடம் நீங்க கட் றீங்கனா அந்த ஒரு லட்சம் கூட ஐம்பதாயிரம் போனஸ் ஏன்னா பத்து இன்டு அஞ்சு ஐம்பதாயிரம் சோ உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத் த்துல இருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குள்ள உங்களுக்கு பணம் வந்து வரும் தோழி
ஓகே சாகோதரி ஆனா வந்துட்டு ஆனா என்ன சொல்றாங்கன்னா போஸ்ட் ஆபிஸ்ல தான் வந்துட்டு நல்ல ஒரு பெனிஃபிட்ருக்கு அங்க வந்து நம்ம கட்டுனோ அப்டின்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து அதிகோம்
கோகுரேட்டிவ் சொசைட்டியும் ஓகேதான் தோழி அது வந்து ஒன்போத்ரையில இருந்து பன்னிரெண்டு சதவீதம் வரைக்கு மே தராங்க
அதாது அதிக வரு ஆவ் ஒரு வருடம்னா ஒன்பதர சதவீதம் தோழி இரண் டு வருடம் அப்டின்னா பத்து சதவீதம் மூன்று வருடம்னா பத்தர
இல்ல சகோதிரி இப்ப நம்ம கூட்டுறவுல போட்ற மாதிரி இருந்தோம்னா மாச மாசம் கட்ற மாதிரியே அங்க இருக்
எங்க போட்டாலுமே நம்ம மாதம் மாதம் கட்டி தான் ஆகணும் தோழி நீங்க தபால் தலை ஆகட்டும் ஆகோப்ரேட்டிவ் ஆகட்டும் பேங்கிங்கு போட்டாலுமே நம்ம மாதம் மாதம் செலுத்துற மாதிரி தா இருக்கும்
ஓ அப்ப நம்ம வந்து எல்லா பெருக்கு மத்த பேங்கு இது போஸ்ட் ஆஃபிஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது கூட்டுறவுல வந்து வட்டி அதிகம் அங்க போட்டோம்னா ஒரு நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும் ல அதுக்கு சேரிங்க சகோதிரி நான் வந்து அப்ப கண்டிப்பா நான் வந் நானும் போஸ்ட் ஆபிஸ்ல தான் போட்லானு பாத்தணுங்களா சகோதரி நீங்க சொன்ன மாதிரி நா கூட்டுறவுல வந்து போட்டு பாக்குறே சகோதரி உங்களுடன் பகிர்ந்துகிட்டதுல ஒரு நல்ல ஒரு தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு சகோதரி நமக் கான நேரம் முடிந்து விட்டது நம்ம வேறொரு அழைப்புல நம்ம சந்திக்கலாம் சகோதரி
நிச்சியமா தோழி நன்றி வணக்கம்
வணக்கம்
ம்